ஹலோ
ஹலோ
ஆஹ சொல்லுங்க ஃப்ரோ
ஆஹ அதாங்க இப் இது இந்த ஹோட்டல் இல்லைங்க சாப்பல இனிமேல் தான் போணும் நீங்க
உங்களுக்கு ரூம்கே வந்துடுமா இல்ல ரூம் சர்வீஸா இல்ல எப்டி நீ சாப்டணுமா
ரூம் சர்வீஸே வந்துரும் இன்னைக்கு வெளியில சாப்பலான்னு பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் போலாம் அப்படமாடிட்டே
பட் ஆனா அவ்வள லக்ஜரியா கொடுப்பாங்க அத விட் பட் வெளிய போய் சாப்டு
நேத்து போய் மசால் பூரி பேல் பூரி ஐஸ்கிரீம் சாப்ட்டு வந்து படுத்துக்கிட்டேன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இதுல ஒரு மூஞ்சிலடுச்ச மாரி ஆயிரும்
எல்லாமே வந்து என்னன்னா எந்த எதுமே நம்ம மனசோட நம்ம மைண்ட் வந்து அது ரீச் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களே அதுக்கப்புறம் அது வந்தோட அது பெரிய விஷயமா தோணாது அது பன
ஒரு டைம் அதான் பிரியாணி சாப்பிடு ஒரு டைம் சாப்பிடணும்னு காரணம் தான் ஆசப்படுவோம்
ஆஹ ரிப்பீட்டடா நீங்க அது ஒரு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களே அது அதோட பெரிய விஷயமா தெரியாது பஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போகும்போது சந்தோஷமா ஜாலியா இருந்தது இப்ப ஃபிளைட்ல போறது பஸ்ல போற பஸ்ல போற மாரி இருக்கு அது ஒன்னு பெரிய விஷயம் ரெகுலரா ன நீ ஃபிளைட்ள போறீங்க ஆ ஃபிளைட்ள போவீங்களா புன ஆமயா ஃபிளைட்லாம் போவம் அப்டின்னு சொல்லும்போது அவுங்க என்ன நெனைக்குறாங்க பார் திமிர்ல பேசுறான்னுவாங்க
எப்டி நீங்க இப்ப டிராவல் பண்றதோ இல்ல பஸ்ஸு
ஃபிளைட் தாங்க பல என் ஒரு எங்க ஏர்போர்ட் இருக்கோ அது வரைக்கும் ஃப்ளைட்டு எல்லாமே எல்லா ஊருமே பக் பக்கத்துல இருக்க அதுக்கு ஃபிளைட்ல இறங்கிட்டு அந்த ஊர்
ஆமா இப்ப சென்னை டூ போ மும்பை டெல்லினா
ஆஹ இப்ப மெயின்யிருக் ட்டதுல இறங்கிறீங்க அதுகப்புறோ உள்ள போனும் இன்னு ஒரு ஹண்டர்ட் இல்ல ஃபிட்டி கிலோ மீட்டரு பக்கதுலே இருந்தா ஓகே இப்ப நா இருக்குறது நார்த்து கம் இப்பியு நாக்பூர்ல இருக்கனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சில ஊர் தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏர்போர்ட் விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னா அப்போ வந்து ஒரு டாக்ஸி அவுங்களே வந்து கூட்டிட்டு போவாங்க இல்ல என்னைய வந்து
எப்டி நம்ம நீங்க சொல்ற நாக்பூர்ல ஏர்போர்ட் எப்டி ப்படி நம்ம சென்னையில இருக்க மாரியே இருக்கு
நா அதுல சின்ன ஊருங்க நாக்பூர்ல சின்ன ஊரு நம்ம அதெல்லாம் ந சென்னை எல்லாம் ரொம்ப பெரிய ஏர்போர்ட் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஏர்போர்ட் அதெல்லாம்
டெல்லி கூட எப்டி இருக்கும் டெல்லி எல்லாம் போயிருப்பீங்களா
டெல்லி ரொம்‌ அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லில நீங்க பாம்பே டெல்லி இல்ல நீங்க ஏர்போட்டுக்குள்ள நார்மலா த்ரீயர்ஸ் ஃபிபோரா பயனும் ஆனா டெல்லி ஏர்போர்ட் பயந்தவங்க ஃப்ஐயர்ஸ் பிபோரா போனும் ஃப்ஐ அவர்ஸ் ஃபிபோரா போனும் ஏன்னா அவளோ கூட்டம் இருக்கும் இங்க லைன் இன்ன உள்ள போறதுக்
செக்கின் கது இல்லையா ஐயோ நான்ல்லாம் பஸ் என்னோட பஸ்ட் பஸ்ட் பிளேட் இல்ல தக்கந்திர தம்பி வெளியே எனப்பக்காங்க அந்த மாதிரிதான் ஒரு டைம் லேட்ட போயிட்டேன் அவசரப்பட் உம் ஒன் அவர் போகனும் நான் ஒன்வர் லேட்டா போயிட்டேன்
உம்
அதுக்கப்புற அந்த பிளைட் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அடுத்த பிளைட் ஒண்ணு பாத்து ஏன்னா எங்களுக்கு வந்து மும்பைல வந்து ஒரு பிளைட்டு மூணு மணிக்கு நை க ரெண்டு ஒரு மணி ஜி போய்ட்டிங்களா நான் ஒண்ரைக்கு‌ வந்த ஏற்போட்டு இப்டியே வந்தேன் அது மிஸ் பண்ணிட்டு அடுத்த பிளைட் எடுத்து அதுக்கு ஒரு எழுவதாயிரம் ரூபா சாப்ப கட்டி ரெண்டு பேர் போகணும் ஆட்டோ வர சொல்லுமா அதான் ஓரளவுக்கு அதான் ஒவ்வொரு டைம் ஒரு அப்ப ஒரு தப்ப ஒரு டீம் பண்றப்போதான் அடு
ஏ நான் அஃபிசியல்ல போனாலே எனக்கு ரெகுலரா போரவங்களாம் இருக்காங்க நல்லா செய் சொல்லிடுவாங்க எனக்கு எல்லாமே சொல்லிருவாங்க என்ன பண்ணும் ஏது பண்ணும் ஃபுல் டீட்டெயிலும் ஆரம்பத்துத்ல குடுத்தாங்க நான் நெறைய டிராவல் இப்ப பாரின்லாம் போயிருக்கன இன்னும் இம்மிகிரேஷன் லொட்டு லொசுக்கு எல்லாமே தலவலி பிடிச்சதா இருக்கும் நீங்க நார்மலா திரிஹவர் டூ ஹவர் பிஸ் போற ஏர்போர்ட் போனாதான் நீங்க லோ
இப்ப நீங்க பாரின் போறீங்கன்னா உங்களுக்கு கைட் எல்லாம் வந்துருவாங்களா
கைட்ல்லாம் வர மாட்டாங்க நானு டூரிஸ்டா போறன் நானு நா அஃபிசியல் ட்ரிப்னால வாசல்ல நிப்பாங்க இல்ல அந்த கம்பெனி ஆளுங்க எனக்கு எனக்காக வெயிட் பண்ணுவாங்க எனக்கு வந்து இந்த போர்டு புடிச்சி நிப்பாங்க இல்லைன்னா வந்து என்னட நம்பர் போன் நம்பர் குடுத்துருவாங்க இன்டர்நேஷனல் நம்பர் என்கிட்ட இருக்கும் எல்லாம் லோக்கல் அந்த அந்த கண்ரியோட நம்பர் இங்கே இன்டியாலே வாங்கிட்டு போயிடலாம் சிம் வாங்கிட்டு போய்லாம் அங்க போய் நான் சிம்ம மாற் விட்டுருவேன் நான் என் நம்பர் முன்னாடியே கொடுத்துருவாங்க லோக்கல் சிம்மு இன்டர்நேஷனல் சிம்மு நம்பர் குடுத்துருவாங்க அந்த நம்பர் நான் கால் பண்ணோ அதுல்லாமே எனக்கு வந்து ஆள் வெளில நிற்பாங்க என் பேரை போட்டே வந்து வெளியில் நிற்பாங்க அங்க என்ன பிக்கப் பண்ணி ங்னா நைட்டு தூங்குற வரைக்கும் எங்க போனாலும் என் பின்னாடியே ஒருத்தன் கூட வருவான் யாராவ ஒருத்தர் கூட இருப்பாங்க நைட்டுனு பெட்டில படுத் ஹா ரூம்குள்ள வந்து இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் கால்ல கரெக்டா வந்து அது கூட்டிட்டு போயிருவாங்க நா எங்கயது வெளில போனோம்ன கூடே வருவாங் ஏ எங்க டூர் போ அவுங்கலோ கேப்பாங்க எங்கயவுது போகனும் மா எங்கயாவுது டூர் போனும்மா ஷாப்பிங் பண்றீங்களா நா டூரி வந்துட்டு அவங்க அதனால அவங்கல்லாரும் சொல்லுவாங்க நீ கார்லயே கூட்டிட்டு போங்க கூட அவங்களோட கண்ட்ரோலயே வச்சுப்பாங்க தனியா விட மாட்டாங்கன்னு
இப்ப ந அப்புறடு வெளிய போறப்போ கூட தனியா சிங்களாவே போய்டு கூட யாரும் வரு
சிங்கிள் தான் எப்பயுமே சோலோதான் இங்க நான் வந்து தைமான் போயிருக்கேன்
அது போர் அடிச்ச இதுல்ல சிலது என்னதா
இருக்காது அதெலாம் இருக்காது ஏன்னா புது புது ஊருக்கு போம்போது ஏர்போட்டே பாத்தா அது பாத்தன்னா ஏர்போட்ட் பாத்தீங்கன்னா க அவ்ளோ அருமையா இருக்கும் ஷாப்பிங் கீப்பிங்ன்னு அங்கே அந்தந்த புது நாட்டுக்கு போம்போது உங்களுக்கு ரெகுலரா ஒரே நாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சலுப்பு தட்டும் நீங்க ஒவ்வொருதடயும் ஒவ்வருநாளு நாடு போம்போது அ அப்டி இருக்காது ஆஹ உங்களுக்கு புதுசாதான் தெரியும் புது புசா பாப்பீங்க அது ஒரு சலுப்புலாம்தட்டாது
மூக்கிலி வெளிய அப்ராடுன
அப்டில்லாம் கணக்கலங்க வேல முடிகறதான் நாலு நாள் பெரும்பாலும் எனக்கு ஒ ஒரு வாரம் விசா போட்டு குடுப்பாங்க ஆஹ அது விசா போடும் போதே அவன் வந்து ஒரு வாரத்துக்கு போட மாட்டான் அவன் பத்து நாள் எனக்கு டிக்கெட்டு் ரெண்டு ஒரு வாரத்துக்கு போட்டிருப்பாங்க ஆனா விசா எப்பயுமே அதிகமா இருக்கும் ஆஹ என ட்ட விசா இருக்கும் உம் விசா இருக்கும் ஆனா விசா வந்து பத்து போட்டு குடுக்கும் போதே ஒரு பத்து இருபது நாள் முப்பது நாள் போட்டுக் குடுப்பான் ரெண்டு தர போயிட்டு வந்துக்கிற மாரி பட் ஆனா எனக்கு ஃப்ளைட் எப்பயும் ஒன்னு போட்டு குடுப்பாங்க அது ரிட்டர்ன் டிக்கெட்டு அதுக்குள் முடிச்சுட்டு வந்துரும் பெரும்பாலும் அந்த அ மாரி கானதல்ல தள்ளி போனதெல்லாம் நல்ல கரெக்டா முடிச்சுட்டு வந்துருவேனு நா
இப்ப நீங்க அப்பன் டவுன் போனுமுன்னு மேக்சிமம் ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வறிங்கனா ஒரு தெட்டி ஃபார்ட்டி ஆயிடும் இப்ப நம்ம அங்க அதுக்க அந்த கண்ட்ரி போய் அந்த ஒர்க் ஏதோ ஒண் வீக் பண்றிங்கனா அது எப்பயும் அந்த அந்த ஒர்க் நீங்க மிஸ் பண்ணிட்டிங்க அவங்க பண்ண அதோட லாஸ் எப்டியு ஒரு ஃபார்ட்டி ஃபிப்டி லாக்ஸ் கொண்டு வருவியா அந்த அளவுக்கு கொ
இல்ல அந்த மாரிலாம் நடக்காது அவங்க பிளான் பண்ணிதான் கூப்பிடுவாங்க வீடியோ கால்ல காட்டுவாங்க
லாஸ்டா வந்து நீங்க ஒரு ஃபார்டி ஃபிப்டிக்கு பட்ஜெட்ல போறீங்க ஏ ரொம்ப அம்மி அங்கேயே ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னா அங்க அங்கயே அவங்களே பாரத்து பா
இல்ல அது சிலது வந்து சில பேர் வந்து அவங்களே பண்ணிருவாங்க நான் கூப்பிட மாட்டாங்க இப்ப போறதல்லாம் வந்து அவங்க கூப்பிட்டன இல்ல வீடியோ கால்ல பண்ணிருவோம் இல்ல இப்படின்னு வீடியோ அனுப்புவோம் அதுக் மீறி கூப்பிட்டாத அவங்களோட செலவு தான் எல்லாமே
ஆ இல்ல க்ளைண்ட் மட்டும்
கிளைண்ட் மட்டும்தான் இரு ப்பாங்க அவங்க அவங்க நெட்ல பார்த்து வாங்குறது எங்க வெப்சைட் பார்த்தா அ மிஷின் னும்
சேரி உங்களோட மெயின் பிராஞ் எல்லாமே இந்தியால மட்டும் தான் இருக்கு
ஆமா அவங்க எல்லாம் நெட்ல பார்த்து வாங்கறது மிஷன் எங்க கிடைக் அவங்க சீப்பா இருக்கு நெட்லயே இதெல்லாம் இமெயில் லே பார்கின் நடக்கும் ஈவினிங் நா நடக்கும் எல்லாமே
போறீங்க கிளைண்டுக்காக
இன்சுலேஷன் ஆமா சர்வீஸ் இன்சுலேஷன் க்கும் எல்லாரும் கூப்பிடுவாங்க சொல்ல முடியாது சேரில சில பேர் கூப்பிடுவாங்க சில பேர் கூப்பிட மாட்டாங்க சில ஆமா ஏன் இன்னொணு பாத்தீங்கன்னா அங்க இருந்து இன்சோலேசனுக்கு வாட்ஸா வாட்ஸ்அப் நம்பர கொடுத்துருவாங்க என் கம்பெனி வந்து இந்த இன்ஸ்சுலேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பர குடுத் அந்த கிளைண்ட் வாட்ஸ்அப்ல இருந்து கூப்பிடுவாங்க எனக் நான் போன்லயே வந்து வீடியோ கால் பண்ணியும் அப்பறம் வந்து மெசேஜ் அனுப்பி ரெக்கார்ட்லாம் கொடுத்து இன்ஸலேஷன் போன்லேயே பண்ணுவோ போன்லே பண்ணு மேக்சிமம் விடியோ கால்ல பண்ணுவோம் இல்ல ஆள் வேணும் அப்படின்னாதான் போவோ
வேற நீங்களே கேள்வி எதா இருந்தாலும் மூவிஸ் எல்லாம் பாக்க பார்க்க இது இன்ட்ரெஸ்ட் இருக்கா மூவிஸ்
எல்லாம் பார்ப்போங்க எல்லா படம் ஒரு
ஏன்னா ட்ராவெல்லிங் டைம்ல முக்கவாசி நமக்கு அதுதான் இருக்கு
ஆமா நா ஒரே நாள்ல ரெண்டு படம் மூணு படம் எல்லாம் பார் த்திருக்கேன் நா
அது என்ன மாரியே இருக்கு அதான் நானும் வீட்டுல உட்காந்து வேலை பார்குறதுதான்
நீங்க நீங்க சொல்ற வீடல உக்காந்து வேலை பாக்குறது நான் என்னமா நான் சொல்ற அப்படி இல்ல நீங்க மத்தியான் தெட்டர்லா போய் ரெண்டு மணிக்கு படம் பாக்குறீங்கன்னா பட முடிஞ்சு அடுத்த திரும்ப அதே லையனுல நின்று வேற பட பார்த்துட்டு வர ஆளு நான
ங்கா நீங்க
அப்படி நிறைய படம் பாரப்பேன் நான்னு இப்ப கொஞ்சம் கம்மிய ஆயிடுச்சு
என் அந்த மாதிரி ஒரு டைம் பண்ணன் அது அது மாதினா ஆஹ் ஒரு நானும் வேற சிட்டிக்கு வந்து பிளைட்ல போயிட்டேன் பில லே ஆப் ப ஒரு த்ரி ஹவர்ஸ் லே ஆப் பண்ணாங்க அடுத்த பிளைட்டுக்கு வந்துஈவினிங் ஏழு மணிக்கு தான் நான் வந்து ரெண்டு மணிக்கு லேன் ஆயேன் கா மூனு மணி பண்ணுத இருந்தேன் பட் ஆனா கொஞ்சம் வெதர் இருாலும் நைட் பத்து மணி ஆடுச்ச சோ அதுக்கு என்ன நாங்க ஒரு படத்துக்கு போனோம் ஒரு நாலரை மணிக்கு என கூட நாலு அஞ்சு பேர் இருந்தாங்க போணும் ஒரு படம் பார்த்தோம் திருப்பி எங்கீச்ச வந்து சீட் வந்துருச்சு அந்த இதுக்கு இன்னும் டிலே ஆகும்ன்னுது அடுத்தபடி அதே படுத்தா வேற படம் அஹ பக்கத்து தேடர்ல இன்னொரு இது ஸ்கிரீன்ல ஒடிதிருச்சு அத பாத்து ட்டு கரெக்டா வந்தோம் இன்னதா எங்
யான் அப்படி நான் அடிக்கடி நடக்கும் உம் எனக்கு நான் காலைல போய் ஒர்க் முடிஞ்துன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு தான் பஸ் இருக்கும் ஆஹ் என்ன பண்ணுவேன் அப்பெல்லாம் நா சொல்றலாம் அப்ப இப்பல்லாம் அப்ப டி கிடையாது அப்பல்லாம் அதனால என்ன பண்ணுவேன் மத்தியானம் ஒரு படம் பாக்க வேண்டியது சாயந்திரம் இன்னொரு படம் வேண்டியது நா நான் நம்ம ஊர்லே சொல்றேன் நம்ம பாத்துட் டு நைட்டு பஸ் ஏறுவேன் சம்டைம்ஸ் வந்து படம் ப
ல இது அந்த இது பாக்கும் போது தலவலி எடுத்துடுங்க
நான் சொ ஆமா அது நான் சொல்றது இப்ப இல்ல இப்ப நம ஒரு நான் சொ இருபது இருபத்திமூனு அந்த அப்ப வந்து இப்ப நினைச்சா எப்படறா பாத்தோம் அப்படினு தோனுது இப்ப அப்ப இருக்க சூழ்நிலைக்கு எல்லாம் பாத்தீங்கனா இப்ப அப்ப எல்லா எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் போய் படம் வேல வழி இல்லண்ணா சினிமா பாக்க வேற வழி இல் ல சினிமாக்கு போவேன் நான் போய் படம் பாத்துட்டு இன்னும் கரெக்ட் கரெட்டா படம் சொல்லணுன்னா நம்ம நம்ம த என்ன சொல்றது அரசியல் பேசலாமான்னு தெரில நம்ம விஜய் சார் இருக்கார்ல கில்லி படத்த கில்லி படத்த நான் வந்து அருப்புக்கோட்டையில பாக்குறேன் நானு மதியான ஷோ பஸ் பார்த்துட்டு சாயந்தரம் பஸ் சேரி ப மதியானம் ஷோ பாத்துட்டு சாயந்தரம் ப சாயந்தரம் பஸ் ஏறி மதுரைக்கு வரேன்
இருங்க திருப்பி க திருப்பி கால் பண்ணட்டா
ஆஹ்
பண்றேன் இருங்க